ஹலோ சொல்லுங்க என்ன பண்றீங்க
நானா சும்மாதா இர்க்கே
சும்மா ஏ இருக்கீங்க
வேற என்னா பண்லா
என்ன வேணா பண்லா
மிஷின்ல துணி போட்டு மடுச்சி வெச்சாச்சு கூட்டி டே சமையல் ஆச்சு
பாப்பா தூங்றா
ம்
சம்மையலுக்கு சாம்பார் தூள் தா அரக்கணு
அ
சாம்பார் தூள் அரக்கிற வேலதா இருக்கு
ஈல
சாம்பார் தூள்
ஆம்பார்
தூள்
நீங்கதா சாம்பா
சாம்பார் பவுட்ரு
சேர் சேரி ஓகே ஃபைன்
ம் நீ கடைக் போய் என்ன சாமான வாங்கிட் வந்த
கடக்கி போறேனு சொன்னியே என்ன சாமான வாங்கிட் வந்த
அ ஆ லேஸு டைரி மில்க்கு குர்க்குரே அப்புற சிக்கன் சில்லி அப்புற பிஸ்சு
அத் சிக்கனாவே வாங்கிட் வந்ட்டியா பொரிச்சது ம்
ப்றோ கிரில்லு நறைய வாங்குன
ஒரே ஜாலிதா
பாலு
இங்க எல்லா இ இவுங்க எல்லா ஹோட்டல் ஃபுட்டே சாப்ட மாட்டாங்க
ஞ
ஹோட்டல் ஃபுட்டே எ வீட்டுக்காரரு சாப்ட மாட்டாரு
ம் ப
ஒடம்புக்கு கொடுதல் ன்னு சொல்லிட்டு
அது
அதனால எனக்கு அது எல்லாம எதுவுமே அ
பாக்கெட்டு ஐட்டமா
ஆ ஆமா ஹோட்டல் ஃபுட்டே ஹோட்டல்ல செய்றதவே சாப்ட மாட்டாங்க என்னைக்காச்சு வெளி போனா ஒவ்வொரு சமயோ சமச்சே கொண்டு போயிருவோ இல்ல அப்டினா ஆ எதாச்சு ஒரு நேரமா ரெண்டு நேரமா வாங்குவோ
கேளுங்க நா வாங்கி தரே கேளுங்க நா வாங்கி தரே உங்களுக்கு என்ன என்னென்ன வேணுனு சொல்லுங்க நா வாங்கி தரே
நா என்ன பெருச்சா திங்க போறே காலி ஃபிளவர் சில்லி தா திம்பே
ஏன் அது வாங்கிதரே
காலி ஃபிளவர் சில்லினு பேப்பர்ல்ல எழுதி போயி குடுத்தாலே நா சாப்பிடுவே
அ
அ காலிஃபிளவர் சில்லின்னு பேப்பர்ல எழுதிருந்தா கூட அத வுடமாட்டேனே
அடேங்கப்பா சேரி நா வாங்கி தரே வாங்கி தரட்டா இல்ல பேப்பர்ல எழுதி தரட்டா
ஏ
காலிஃபிளவர் சில்லி வாங்கி தரட்டா இல்ல பேப்பர்ல எழுதி தரட்டா
ஆஹ வாங்கி குடு அது ஒரு பேச்சுக்கு சொன்னது அதயே எல்லா வந்ட்டு அப்டியே பெருச்சா எடுத்துக் கூடாது
சேரி வாங் வாங் லா
அ அக்கா பாவோ இப்டி எல்லா ஏமாத்தா கூடாது
வாங்கிற்லா போர் அடிக்குது வெளிய போலாமா
எங்கே போறது
எதாச்சு மால்
அ
நீதா இப்பதா சொன்ன வெயிலா இருக்கு நானே ஃபிரிட்ஜ்
ஃபோன் காத்து வரு மாடிக்குள்ள
அ நா வேனா ஒரு வழி சொல்றே ஹால் வீட்டுக்கு வா ஹால்ல ஃபேன் போட்டு ஒக்காந்துகலா
பேடி
அந்த அளவுக்கு வெயிலா இருக்கு அதுவு உச்சி வெயிலு உச்சி வெயில்ல ல்லா வெளி போனா அய்யயோ எனக்கு சன் அலர்ஜி வேற இருக்கு
புரியல டா
அண் அலர்ஜி
ன்னாது
சன் அலர்ச்ஜின்னா எனக்கு வெய்யில் சேராது
எங்கடா போலா அவெ வரே ஓ வீட்டுக்கு
ஆ வா ஃபோன் போட்டு உக்காந்துக்காலம்
பத்தே கால்
ஆஹ்
அப்டிய சார்
லொக்கேஷனா இதெ அனூப்பி விட்றோ பாரு
ஏண்டி
வந்து சேரு மேப்ப பாத்துக்கிட்டே வண்டி ஓட்டு கூகுள் மேப் பொய் சொல்லாதுடா அப்படின் சொல்லிட்டு லொக்கேஷன் கூகுள பாத்துக்கிட்டே வா
ஆ உங்க வீட்டுக்கு வரமாட்டே எமலோ எமலோகத்துக்கு தா போவே ஆ எடோ இருக்குங்க
சாப்பிட்டே அத்னால அப்படித்தா இருக்கோ
ஏ இல்லைங்க நேத்து நைட் நா சாப்பிடவே இல்லைங்க
யா
வேலைக்கு போயிட்டு வந்தனா செம டையர்டு எட்ரா எட்டே முக்காலுக்கலா தூங்கிட்டே எந்திரிக்கவே முடியல என்னால ம் காலைல தா எந்திரிச்சே
அ ஹாங்
ரோம்ப டயர்ட்
ம் ம்
ம் ஓ
நா டெய்லி அப்படித்தா மல்லாக்கா டையேடா படுத்தூங்கறே
எப்படி உங்க வாய்ஸ் இவ்ளோ அழகா இருக்கு
ஏ வாய்ஸா ஏ வாய்ஸ் சின்ன புள்ள வாய்ஸ்மாரி இருக்கோ சின்ன புள்ளைக்கூ எனக்கூ வித்தியாசமே தெரியாது ஏ நானோ ஒருஸ் சமயோ யோசிப்பே ஒரு வேள சின்ன பிள்ளைங்களுக்கு டீச்சரா இருந்தனால நம்ம வாய்ஸ் வளரவே இல்லியோ அப்படின் சொல்லி
இல்லிங்க சின்ன புள்ள தா
நேர்லயூ சின்ன புள்ளமேரி தா இருப்பே வெளையாட்டு புள்ளயாட் அது ஃப்பே ஆமா ஏதாச்சூ வேல செய்யீன்னா சின்ன புள்ள எப்டி மூஞ்சி தூக்கி வெச்சுட்டு இப்பதானா உக்காந்தே அப்டிங்கோ அந்த மேரிதா நானூ சொல்லுவே
இவ்ளோ அழகா இருக்கீங்க
முன்னாடி ஃபுல்லா ஸ்டொமக் அப்செட்டா என் வீட்டுக்காரு வயிறு என்ன பண்ணுது அப்படின்னாரு தெரியலியே
ஹாங்
தெரியலியே அப்டின்னே
சேரி எப்படி இவ்ளோ அழகா இருக்கீங்க
அது வந்ட்டு உன் கண்ணு கோளாறு அதனால அழகா தெரியுது மூஞ்சி அவ்ளோ தா
ம் இல்ல
ஆமாம்மா
எங்க படத்துல விவேக் சொல்லுவங்கல இறக்க மட்டும் இருந்தா
ஹே ஹ இறக்க மட்டு இருந்தா நா காக்காடா
இல்லங்க
சேரி பா
அவுங்களுக்கே அவுங்களோட மதிப் தெரியாதாம்மா
ஆ ஆ நல்லா புகப்போட்ற நல்லா சாம்ப்ராணி
ணு நம்பனாதா சோறு நம்புறீங்களா இல்லையா
ஏ பரவால்ல நா நம்பல எனக்கு ஜோறு வேண்டா
யா
நா தா சோறு திங்கவே மாட்டனே
நா ஊட்டி வுட்றேங்க
வேண்டா வேண்டா பரவால்ல பரவால்ல உனக்கு எதுக்கு கஷ்டம்
ஆ டக்குனல நீ சாப்டாம இருந்தா எனக் பாத்தா நா மட்டு சாப்ட்டா எனக்கு வயிறு வலிக்கு
ஒரு தடவ ம் இந்த காலேஜ்ல அ கல்ச்சுரல் மீட் எல்லா நடக்குல்ல அப்ப வந்துட்டு ப்ரோக்ராம் நா நடத்தனேனா அதுல ஆன்சர வன்ட்டு மைக்ல சொல்னு எங்கிள்து கேர்ள்ஸ் காலேஜ்ஜு ஒரு பைய இருந்துட்டு ஆ ஆன்சர் சொல்ற மைக்ல அப்டினா அக்கா அக்கா கேர்ள்ஸ் எல்லா இருக்காங்க அக்கா சீப்பா நென அ ஆன்சர் தப்புன்னா
அ அ
ஆஞ்சர் நா மைக்ல சொல்ல மாட்டேக்க நேரு இப்டியே சொல்றே மைக்கு மூடி வெச்சுட் சொல்றே ஆன்சர் கரெக்ட்டுனா நீங்க சொல்லுங்க நா மைக்கல சொல்லி பேர் வாங்கிக்கிறே தப்புன்னா அப்டியே நீங்க போயிருங்கக்கா கேர்ள்ஸ் எல்லா சிரிப்பாங்கக்கா
அ
அடுத்த நாளு ஹெ ச் ஓ டி புடிச்சிட்டு யாமா ஆன்சர மைக்லதான்மா சொல்ல சொ சொன்னது நீயாமா மைக்ல இது பண்ல அப்டின் கேட்டாங்களா இல்ல மேம் அந்த பைய கால்ல விழுகாத கொறையா கேர்ள்ஸ் எல்லா சிரிப்பாங்கக்கா அப்டின்னாங்க மேம் அத் அதனாலதா மேம் மைக்கிலயே சொல்ல வேனான்டே
ஆ
பாவம் மேம் ஒரு பைய கெஞ்சுரா அதனாலதா மேம் சொல்லல அப்டின்ன ஆ அப்புறோ மேம் இருதுட்டு சிரிச்ட்டு இதெல்லா வன்ட்டு அவுங்க யோசிக்குணு அப்ப ஆனசர கரெக்டா சொல்லணு அவுங்க நீங்க்கெல்லா பாத்து எறக்க பட்டு் இது பண்ண கூடாது அப்டின்னாங்க பாவம் மேம் சின்ன பைய பெழச்சுபோட்டும் மேம் அது கல்ச்சுரல் மீட் வேற அப்டின் சொல்லிட்டு இது பண்ண நான
யே தூங்கல்லா மாட்டீங்ளா
தூங்குவனே எ இது பாப்பா பொறக்குறக் முன்னாடியெல்லா தூங்கல காலர நா எந்திரிக்கிறதே மத்தியானே தானே பன்னெண்டு மணி பக்கம் தானே அந்னால தனியா மத்தியானோல்லா தூங் மாட்டே இப்ப வந்துட்டு தூங்க அ தூக்கோ பத்தல இந்த ஸ்கின் அலர்ஜி அது இதுன்னு வந்துருச்சுட்டாந் கீது அதுக்கு அப்புறோ
ம்
டேப்லட்ஸ் எல்லா போட சொன்னாங்களா அந்னால மத்தியானோ டெய்லி
உங்களுக்கு நார்மல் டெலிவரியா இல்ல சிசேரியண்ணா
ஆ
நார்மல் டெலிவரியா இல்ல சிசே சிசேரியனா
நார்மல் டெலிவரி தா அதுக்கே இஙகே போ முடியுது ஆ
பல்ஸ் ஸா
புரில்ல
வளிச்சிச்சா
பின்ன
மோ
இதுக்கே இங்க டங்கு வாரு கிழியுது
அஹ்
ஏ புருசன்ட ல்லா சொல்லிட்டே ஒரு புள்ளைக்கு மேல ல்லாம் என்னால பெத்துக்க முடியாது சாமி
ஆ
பெத்துகிறது கூட நா பெத்துக்கிறோ கஷ்டப்பட்டு என்னால வளக்க முடியாது டா எப்பா அப்டின்டோ
க்கு அதுக் என்னா சொன்னாங்க
நா வளர்த்து தரே நீ இப்டித்தா புள்ள பெத்துக்கிற வரைக்கூ சொல்லுவ அதுக்கப்புறோ வொண்டூ நீ சரிதா போடிங் தூக்கிடுவ நீ நா தா நைட் விடி விடிய உக்காந்து பாக்கணோ என்னாலெல்லா முடியாது அப்டின்ட்டோ இவ சமத்துதா நைடெல்லா பெருசா டிஸ்டர்ப் பண்றது இல்ல இந்த நடு நடுவூல எந்திரிச்சுக்குவாலா தட்டி குடுத்து தூங்க வெக்கறத் எனக்கு தூக்கம் கலைஞ்சிருது தட்டி குடுத்தா தூங்கிறா அந்த தட்டி குடுத்து தூங்க வைக்கிறக்குள்ள எனக்கு தூக்கோ கலைஞ்சிருதோ என்னா பன்றது எனக் தூக்கம் கெட்டா ஒடம்பு சேராது
ஓ ஒ
இந்த ஃபீவர் மாரி வந்துரூ தூக்கம் கெட்டு போறத்துக்கூ அந்னால யாரூ பாத்துக்கவூ இல்லியா என்னிய்யா என் மாமியாரூ அவங்க தூங்கிருவாங்க ஏ புருசணூ தூங்கிடுவா நா தா ஃபுல்லா பாப்பாவ பாத்துக்கிட்டேனா அன்னால என்னால முடில சர்தா போடா எனக்கு ஒரு புள்ளேயே போதுன்ட்டே
செர் நா கேட்ட கொஸ்ஸினுக்கு ஆன்சரே பண்ல
என்னாதித்து
எப்டி இவ்ளோ அழகா இருக்கீங்கன் கேட்டோ
அத் நா இப்பதான தெள்ளத் தெளிவா சொல்லிட்ருக்கே எனக்கு ஸ்கின் அலர்ஜி அது இதுன்னு வந்துருச்சுன்ட்டு அதெல்லா பழைய ஃபோட்டோ அதுனா
கூப்பரோ வெச்சிருங்கோ
ஆ தூவ்வூ கூப்பிடு